சும்மாதாங்க நீங்க என்ன பண்றீங்க?
நானு சும்மாாதாங்க இருக்கேன்
சாப்ட்டீங்ளா
ம் ம் சாப்ட்டாச்சு நீங்க
ஆ சாப்ட்டங்க சா
ம்
இன்னயோட அப்டியே பேசலாங்
என்னங்க
டே என்ன டாபிக் பேசுனாங்க நீ இப்ப வர சொல்லு சோஷியல் மீடியா பத்தி பேசறாங்க
ஆ சேரிங்க சேரிங்க ஆ இன்னைக்கே சோஷியல் மீடியால்லா ரொம்ப முக்கியமான தலைப்புதான் பேசலா பேசலா
சேரிங்க சோஷியல் மீடியானா என்ன சொல்லுங் உங்களுக்கு தெரிஞ்சது
சோஷியல் மீடியானா வந்து இணையத்தர அதாவது அந்த இணையத்தின் மூலம் மக் களோட தொடர்பு கொள்றது தகவலெல்லா நம்ம ப பகிர்வது இதெல்லா வந்து இதெல்லா ஆ அதெல்லா வந்து பயன்படுத்துக்கு ஒரு தளம் அது
ஆமா
ஆ
ஆனா தேவ அளவு மட்டுமே பயன்படுத்துனு
தேவையான அளவு தாங்க பயன்படுத்தணு ஆமா அது உண்மதா
உ
யூடியூப் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதெல்லா பயன்படுத்துருங்க
ம் சேரிங்க சோஷியல் மீடியால ஆ முக்கிய நன்மைகள்னா என்ன
நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தொடர்புல இருக்க முடியு புது செய்தி எது உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாங்க
ஓ ஆமாமா ஆ மாணவர்களுக்கு சோசியல் மீடியா ஆ பயனுள்ளதா
ஆமாங்க கல்வி தொடர்பான வீடியோக்கள் ஆன்லைன் வகுப்புகள் புதிய திறன கத் த்து கொள்றதுக்கு அவசியோ தாங்க
ஆ சோசியல் மீடியாவோட தீமைகள்லா என்னங்க
அதிக ந அதிக நரோ யூஸ் பண்ண கூடாதுங்க அதது வந்து நேரத்து வந்து யூஸ் ஆகு படிப்புல கவனம் போய்டு சில நேரோ தவறான தகவல்கலா பரவலா
ஆமா ஆ சோசியல் மீடியா பயன்படுத்தும் போது என்ன அ கவனமா வந்து இருக்க வேணு
தனிப்பட்ட தகவல்கள் யாரிடமு சொல்ல கூடாது தெரியாத நபர்கள வந்து நம்ப கூடாது
ஆ ஆ
தகவல்களள உண்மத்தன்மையா ஞரி பார்க்கணுங்க
ஓகே சோசியல் மீடியா மனநலத்த பாதிக்குமா
ஆமா அது எல்லாமே யூஸ் பண்ணாதா வந்து மன அழுத்தத்து குடுக்கு கவலை ஏற்படுத்து அதனால அளவோடு தாங்க யூஸ் பண்ணணு
ம் ம் ஒரு நாள்ல எவ்ளோ நேரோ சோசியல் மீடியா பயன்படுத்து அ பயன்படுத்துறது ரொம்ப நல்லது
ஏக்க ஒரு மண்நரோ ரெண்டு மண் நரோ பயன்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க அது மேலல்லா அப்பாவ கொடுங்க
சோசியல் மீடியா மூலமா வந்து இந்த வேல வாய்ப்பு தொழில் அதெல்லா கெடைக்குமாங்க
ஆம் பல நிறுவனங்கள்ல வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்புகல்லா வெளியிடுறாங்கல்லங்க தொழில் முறை தொடர்புகளையு உருவாக்க முடியுங்லா
ஓகே சிறுசொழி அதாது இந்த ஸ்மால் பிஸ்னஸ் சி சிறு தொழில் செய்றாங்கல்ல அவங்களுக்கு சோசியல் மீடியா எப்டி உதவுது
அவங்க வந்து பொருட் அந்த அவங்க பொருட்கள மத் த சேவைகள அதிகமா மக்களிடம் விளம்பரப்படுத்துவாங்க ஃபஸ்ட்டு புரியுதா அதுக்கு யூஸ் ஆகு அப்புறோ வாடி அப்பதாங்க வா அதா கஷ் டமர்ஸ் வந்து எளிதா ஆள் வந்து அப்ப சேரு அந்த அட்வடேஸ்மெண்
ம் சோசியல் மீடியா இல்லாம இ நம்ம இப்ப வந்து வாழ முடியுமாங்க
புரில ஆனா பல வேலகள சஜஸ் செரம்மா இருக்கு அதனால சரியான முறைல பயன்படுத்துவது முக்கியம்
ஆ சோசியல் மீடியாவ நல்ல முறைல பயன்படுத்துவ பயன்படுத்த உங்ககிட்ட எதனா ஒரு ஆலோசன இர்ந்தா சொல்லுங்க கேப்போ
கல்வித்து கல் ல் வீட்டின் வளர்ச்சியின் நல்ல தகவல்கள பெற வேணுங்க தேவயில்லாம அதிகமா ஃபோன் நொண்ட குடாது அவ்ள் தாங்க
ஆ எதிர்காலத்துல சோசியல் மீடியா எப்பிடி இருக்குன் நெனைக்கறீங்க
புதிய தொழில் நுட்பங்களுடன் இன்னு வளர்ச்சி அடயும் கல்வி வணிகம் மற்றும் தகவல் பரிமாற்றத்துக்கு முக்கிய பங்கு வசிக்
செரி ஆ ம்
வேற
வேற என்னென்ல்லா நெனைக்கிறீங்க
ஆ அதே மாரி இப்போ ஃபோன்ல வந்து ம் எப்டி சொல்றது இப்ப வாட்ஸ்அப்புல்லா யாராச்சி மெஸ்சேஜு பண்ணுவாங்க ஐ மீன் எப்டி சொல்றது இந்த மாரி கம்பெனி ஃபேக் ஐடி ல அ ஃபேக்கு சே பே என்க்கே தெரில அதாங்க ஆ எப்டி சொல்றது
சொல்லுங்க
இருங்க இருங்க இப்ப வந்து இப்போ ஃபேக் டைப் ஃபேக் நம்பர் வெச்சு உங்களுக் மெசேஜ்ஜு பண்ணுவாங்க உங்கள இந்த மாரி இன் இந்த மாதிரி எங் காலேஜ்ல வந்து சேருங்க இந்த மாரி எங் எங்க கிட் எங்க நாங் வந்து வேலை வாய்ப்பு குடுக்குறோ அப்டின்ட்டு அப்டின் வந் து உங்கள வந்து சொல்லுவாங்க நீங்களு உண்மன் நெனச்சி அவுங்கிட்ட உங்க பர்ஸ்னல் டீடெய்ல்ஸ்ல்லா ஷேர் பண்ணுவீங்க
ஆ
அதுக்கப்பறோ என்ன சொல்வாங்ன்னா இந் மாரி ஒர்க் ஃப்ரம் ஓமு நீங் வந்து வேல செஞ்சா தா உங்களுக் வந்து கேஷ்ஷு குடுப்போ அப்டின் சொல்லிட்டு உங்களுடைய ஆ பேங் அக்கௌண்ட்ல்லா வாங்கிப்பாங்க
ஆ
பே நீங்களு குடுத்துருவீங்க
ஆமாங்க இப்டி கேட்டா குடுக்காம இருக்காங்ளா குடுத்துருவாங்கதா எல்லாருமே
அப்றோ அவங் என்ன பண்ணுவாங்க உங்க நம்பர வச்சு இவுங் ஒரு உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற காசுல்லா எட்த்துப்பாங்க அதுனால முன்ன பின்ன கே அதுனால முன்ன பின்ன தெரியாதவ்ங்கிட்டல்லா நாம வந்து பர்ஸ் னல் டீடெய்ல்லா ஷேர் பண்ணக்கூடாதுங்க
ம் இப்டிலாமா அவுங்க பண்ணுவாங்க
ஏங்க இன்னு நெறையா இருக்குதுங்க அதுக்கப்பறமாக்க உங்களுக் ஒரு லிங்க் அம்ச்சசிக்கறே இத் டச் பண்ணுங்க இத் டச் பண்ணாக்கா உங்ளு க் கேஷ் ப்ரைஸ் வரு அப்டின் உங்கள அது வந்து யாரா இருந்தாலும் ஆச வந்து உள்ள போவாங்க அந்த லிங்க்கு
ஆ ஆமாங்க ஆமாங்க
அதுல டச் பண்ணி உங்க டிடெய்ல்ஸ் கேக்கும் இந்த மாரி கேஷ் ப்ரைஸ் பெற பெற வேண்டும் என்றால் உங்கள் பேங்க் அக்கவுண்ட கவுண்ட் எண்ணை உள்ளிடவும் அப்படின்னு கேக்குங்க நீங்களும் உங்களுக்கும் அக்கௌண்ட் நம்பர் தெரியாது நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி கேஷ் வருது அப்படி சொல்லிட்டு அவ பேங்க் புக் எங்க இருக்குது அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடுவீங்க தேடி கண்டுபிடிச்சி பேங்க் அக்கௌண்ட் நம்பர அத போட்டோ எடுத்து போடுவீங்க உடனே அடுத்த செகண்ட்ல உங்க அக்கவுண்டல கேஷ்லா போயிடுங்க
உம் இப்படில்லாமா அவுங்க திருடுவாங்க
ஆமாங்க இது மூலியமா திருடுவாங்க அதுக்கப்புறம் ஓடிபி பன் டைம் பாஸ்வேர்ட் மூலம் திருடுவாங்க அதனால பெர்ஷனல் ஷ்னல் இன்ஃபர்மேஷன யாருகிட்டும் ஷேர் பண்ண கூடாது முக்கியமா ஆ ஏஐ இப்போ சார்ஜிபிடி ஏஐ இருக்குல்ல ஏஐ டூல்ஸ்லா அந்த ஏ ஐ டூல்கிட்ட நம்ம ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ண கூடாது இப்ப நம்ம ஃபோட்டோ அதுல போட்டு உன் பிராம்ட்டு போட்டு இந்த மாரி குடு இந்த மாரி குடு அப்படின்னு நம்ம சொல்றோ இல்லங்க அதுவும் குடுத்துடும் சப்போஸ் ஆ இப்போ ஒரு விஷய இப்போ ஒரு ஏதோ ஒரு சம் விஷயம்
உம்
ஒரு யாராச்சு ஏதாச்சு ஃபோட்டா கேக்குறாங்கன்னா இப்போ எப்டி சொல்றது கம்புள்ல எதனா ஒரு ஃபோட்டோ கேட்டாக்கா அது வந்து சாம்பிள் ஃபோட்டோ அனு அனுப்புது பா்த்தீங்களா அந்த சாம்பிள்ஸ் ஃபோட்டோ வந்து வேற வேற மூஞ்சா இருக்கும் அதுல இருப்பாங்க அதே மாரி நம்ம ஏ ஐவந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்ணிட்டு வேற யாருன்னா கேட்டாங்கன்னா நம் ஃபோட்டோ அதுக்கு சென்ட் பண்றோம் அவுங்களுக்கு சேம்பிளா அதனால ஏஐ கிட்டலா நம்ம ஃபோட்டோஸ்லா ஷேர் பண்ணக்கூடாதுங்க
ஆம்
புரியுதுங்களா அது கிட்டயு பர்சனல் டீட்டெயில்ஸ்லா சொல்லக் கூடாது ஏன்னா அது வந்து அது வந்து மேம் அதுக்கு வந்து எப்டி சொல்றது அது வந்து எல்லா ஸ்டோர் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டேட்டால போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு அத நீ எப் ஒன்ஸ் இப்போ இப்போ வந்து சொல்லிட்டீங்கன்னாக்க அத நீ பத்து வருஷம் கேட்டாலும் அது வந்து நீ இப்ப அக்கௌண்ட் நம்பர் உங்க சொன்னிங்கன்னா இந்த அக்கௌண்ட் நீங்க லாக் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணாலும் அது பத்து வருஷம் கழிச்சு நீங்க அந்த அத கோட் நம்பர் கேட்டீங்கன்னா அது வந்து சொல்லுங்க அது வந்து ஒரு டேட்டால போய் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு நீங்க எப்பல்லா கேக்குறீங்கலோ அப்பல்லா அது வந்து உங்க டீட்டெய்ல்ஸ்ல்லா குடுக்கும் புரியுதுங்களா அந்த மாரி ஏ ஐ கிட்டல்லா அந்த மாரி யூஸ் பண்ண கூடாது பர்சனல் டீடெய்ல்ஸ்லா ஷேர் பண்ண கூடாதுங்க
ஆ சேரிங்க தோழி
அதுக்கப்புறோ சோசியல் மீடியால வந்து இப்ப உலக த்துல என்ன நடக்குது இன்ஸ்டாகிராம் மூலியமா இன்ஸ்டாகிராம்ல நல்லது என்னன்னா உலகத்துல என்ன நடக்குது
ம்
அப்டின்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்குலாங்க
ஆ எப்டிங்க நியூஸ் மாதிரியா
ஆமாங்க நல்ல விஷ்யத்துக்கு யூஸ் பண்லா
ம்
அது கெட்ட விஷயத்துக்கு யூஸ் ஆகுது ஆனா அதெல்லா பண்ண கூடாதுங்க நல்ல விஷயத்துக்கு மட்டுந்தா யூஸ்னு யூஸ் பண்ணணு
எல்லாமே நம்ம யூஸ் பண்றத பொறுத்துதா
ஆமாங்க எல்லாத்திலியு நன்மை அட்வான்டேஜு இருக்குது டிஸ்அட்வான்டேஜு இருக்குதுங்க நம் நம்ம யூஸ் பண்ற பொற்த்துதாங்க எல்லா ஓகேங்ளா
வேற எதனா இருக்கா
வேற அவல் தாங்க இதுக் மேல என்ன சொல் சொல்றது பேஸ்னா பேசிட்டு போயிட்டே இருக்கலா
ஆ சேரிங்க
புரிதுங்ளா நீங்க வந்து பாத் யூஸ் பண்ணுங்க சோஷியல் மீடியால இப்ப யாராச்சி நம்பர் கேட்டா குடுத்துர் போறீங்க செரிங் செரிங்க சேரிங்க பாய்ங்க நெக்ஸ்ட் கால் மீட் பண்லா